வணக்கம் ம் ஆஹ்
பேசலாம்
ஆஹ் சொல்லுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்களா ஆஹ் நானும் வேலையெல்லாம் முடிச்சுருக்கேன் இன்னைக்கு சண்டேங்கிறக்காட்டி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு சாய்ந்தரமா
ஆஹ் இல்ல பைய தூங்கிட்டு இருந்தா நா செத்த அசந்துட்டே இல்லன்னா இன்னு கொஞ்சம் பேருக்கு பேசிருக்கலாம் ஆஹ் அப்புறம் விவசாயத்த பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
ஏங்க அது தாங்க மோ முதுகெலும்பே நமக்கு இல்லைங்களா அது இல்லினா ஒண்ணுமே இல்ல விவசாயம்ங்குறது வந்து ஒரு உயிர் மூச்சு மாரி ஆனா அவுங்களுக்கு அதுக்கான ஒரு ஒரு இதி கெடைக்குதா ஒரு அங்கீகாரம் கெடைக்குதான்னா இல்ல அவுங்க உழைப் புக்கேத்த ஊதியொ கெடைக்குதான்னா கடையாது அத நெனச்சாதாங்க கொஞ்சொ வருத்தமா இருக் விவசாயத்த பொறுத்த வரைக்குங்க ஆ அவுங்க இல்லின்னா நம்ம இந்த மாரி நிம்மதியா மூணு வேலையு நல்லா சாப்ட முடியுமா அவுங்க கூட சாப்ட மாட் டாங்குலுங்க கண்டிப்பா ஆனா நம்ம வந்து மூணு வேலையு திருப் த்தியா சாப்புர்றோ அ வ காஸ் குடுத்து வாங்கி சாப்ட்டாலுமே அத வந்து அத எவ்ளோ கஷ்டப்பட்டு அவுங்க குடுக்குறாங்க இல்
இல்ல கரெக்டா சொன்னிங்க ஏன்னா நா வந்து விவசாயொ இன்னி‌ இந்த செகண்ட் வரையு விவசாயம் பண்ணிட்ருக்குறோ அதனால வந்து நா இந்த ட இத பத்தி பேசுறதுக் க்கு எனக்கு ரொம்ப சந்தோஷொ நாங்க வந்து விவசாய குடும்பொந்தா
ரொம்ப சந்தோஷமா இருக் குங்க நெஜமாவே இத ஒருத் ஒருத்தவ்ங்க கிட்ட நா இ இந்த மாரி நேரடியா பேசுறது இப்போதா ஒரு விவசாயிங்கக்கிட்ட நா நேரடியா பேசுறதே இப்பதா ரொம்ப சந்தோஷொ நீங்க அதப் பத்தி கொஞ்சொ சொல்லுங்களே நீங்க என்னென்ன பண்றீங்க அப்டிங்கறத
இப்போதைக்கி பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெயில் காலொ தண்ணி இருக்காது உங்களுக்கு ஆத்துலையு தண்ணி இருக்காது உங்களுக்கு மோட் எங்கள்ட்ட மோட்ரு இல்ல அதாவ்து நீர்ப்பாசனொ வந்து மோட்ரு இல்ல அ ஆ நாங்க வந்து ஒரு ஒரு மண் நேரத்துக்கு எம்பருவா தொண்ணூருவா அப்டின் சொல்லி இப்போ தண்ணி காசு குடுத்து இப்போ மோட்ரு நீங்க ஒரு மோட்ரு வச்சுருக்கீங்கன் வச்சுக்குங்கள தண்ணி மோட்ரு உங்கள்ட்ட இப்ப வந்து ஒரு மண் நேர துக்கு வந்து எம் பருவா தொண்ணூறுவானு சொல்லுவீங்க ஆ இப்ப வந்து நாங்க ரெண்டு மா வந்து ரெண்டு மா அப்டின்னா எரநூறு குலி ப குலிங்கிறது ஒரு மாங்குறது நூறு குலி இப்ப ரெண்டு மாங்குறது எரநூறு குலி இப்ப கோட காலத்துல நாங்க நெல்லு போட்டுருக்கோ நெல்லு வந்து ஆ வ வயல்ல போட்டுருக்கோ கிட்டத்தக்க வந்து அந்த நெல்லு பூறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மா
மாச ஆகுங்கே
கிட்டத்தக்க வந்து உங்குளுக்கு வந்து நாலு மாச ஆகோ
நாலு மாசோ அத நீங்க வந்து அத வச்சு அத ம நாலு மாசோ கண்ணுங்கருத்துமா
ஆ கண்டிப்பா அதாவது ஒரு மாவுக்கு ஆறு மரக்கா வெதநெல்லு வெதைக்கணு ரெண்டு மாவுக்கு வந்து பன்னெண்டு மரக்கா நெல்லு வரை ய நாத்து பௌவுன் நா த்து சொல்லுவாங்க
ஆ நாட்டு நடு ஆ நா பாத்திருக்கேங்க பாத்திருக்கே ஆ
த நாத்து பாவனா அந்த நாத்து பாவதீ வந்து அத சமப்படுத்தி நெல் தண்ணி பாய்ச்சு எல்லா பண்ணி அந்த நாத்த பாவி விட்டுட்டு என்னண்ணுவாங்க தேரு சகதியுமா இருக்கோ அங்கள நாத்து கடக்கோ என்ன பண்ணோ அந்த நாத்து முளை ச்சி வர மூனு நாளாகோ மூனு நாளோம் ள்ள மழ வந்துரக் கூடாது
ஓ அந்த மூனு நாளைக்குள்ள எதுமே இதாக கூடாது
ஆ மழ வரக்கூடாது ஆம் மழ வரக்கூடாதே தண்ணி வந்து வச்சிருக்கலா தண்ணி வந்து சில் அ சில்லாம்பா கெடக்குன்னு சொல்லுவாங்க
அதா அதா அதா அதா ஆ அப்டே சும்மா அப்ப ஈரப்பதமா மட் ட்டு இருக்கணோ
அதாவது காஞ்யு போயிரக் கூடாது இப்பெந்த வெயிலுக்கெல்லா சரியான ஆ இந்த வெயிலுக்கெல்லா காஞ்சு போயிரோ சில நேரத்துல மழையு பெய்யு மழ பெய்யு இந்த நேரத் துல கூட மழ அவுளதா வராது து இந்த மழ காலத்தல போடுவோ பாருங்க அப்ப மழ ஒரு நாள் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து இது மாரி நா நாத்து பாவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் டவுன்ல இருக்கே எங்கம்மா கிராமத்துல இருக்காங்க எங்க அம்மா என்ட சொல்லிருவாங்க மழ ஓ மழ வர்ற மாரி மா மேக இருட்டா இருந்தா எனக்கு ஃபோன் அடிச்சிருமான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க கரெக்டா பன்னேடேகால் இருக்கு மானா இருண்டுகிட்டு இங்க தூத்த போடுது அந்த மழ பேஞ்சி தூத் த்து உழுந்துச்சுன்னா அந்த வெரநெல்லி எல்லாம் பரவி கெடக்கும் பாருங்க பரவி எப்பிடி அ அந்த பரவி கெடக்குற பூரா உருட்டி கொண்டாந்து ஒர் எடத்துல வச்சரு
ஓ அந்த தண்ணி எல்லா அடிச்சுட்டு கொண்டு வந்து மு அப்பிடியே ஒரு ஓரத்துல
அ அப்ப ஓரத்துல போட்டா என்ன பண்ணு முள் அது நா த்து வந்து அத அந்த நெல்லு வந்து
மண்ணுக்குள்ள வெதைக்க மொளைக்கிறக் இல்லாம அது வீ வீணாயிடும்
ஆ அதுக்கு நாங்க இன்னொன்னு ஒண்ணு நா ஒரு புது புதுசா ஒரு வழிமுறை வச்சிருப்போம் அந்த நாத்து பாவ இருக்க பாத்தீங்களா அது பக்கத்திலேயே அதே தைசுக்கு ஒரு எடத்த தயார் பண்ணி அதுல தண்ணி எனி டைம் வச்சிருப்போம்
ஓ
அப்ப மழை வர மாரி இருந்துச்சினா டக்குனு அந்த தண்ணிய தொறந்து நாங்க எங்க நாத்துப்பாத இருக்குறதுக்குள்ள விட்ருவோம்.
ஓ இதுல இருக்கறத எடுத்து இந்த இந்த சைடு விட்டுருவீங்க அந்த தண்ணி வந்து அ உள்ள அதாவது அந்த வெத நெல்ல பூரா வந்து வழிச்சிடாம அந்த தண்ணி பூரா வெளியே வெளியே
ஆ, உடு இந்த தண்ணிய தூ இந்த தண்ணிய வந்து நாத்துக்குள்ள வுட்டோம்னா தண்ணி அப்டி ஸ்லாப்பா மேல கடக்குமா, நெல்ல பூரா மறைச்சிக்கிட்டு கடக்குமா அப்போ மழ தண்ணி உழுந்துச்சினா என்ன பண்ணு நெல் அரிச்சிக்கிட்டு வெளில போவாது அப்டியே நிக்கும், இப்போ நா ஒரு பன்னெண்டு மணிக்கு எங்க அம்மாவு போன் அடிக்கிற பன்னண்டேகால் இருக் போய் வீட்ல ஆம்பளயாள் இல்ல எங்க அப்பா வெளில போய்ட் பெரிய தம்பி தம்பி ஒரு தம்பி இருந்தா எறந்துட்டா. நம் யாரு இல்ல ஃபோன் அடி க்கிறே எங்க அம்மா பன்னண்டேகால்க்கு லைட்டு எதுமே இல்ல அது காண்டா வெளக்குன்னு சொல்லுவாங்க, காண்டா வெளக் காண்டா வெளக்குன்னு
கெடையாது ராத்திரி பன்னெண்டு
அ, நைட்டு பன்னெண்ட் மணிக்கு சொல்றே நைட்டு் பன்னெண்ட் மணிக்கு அப்பிட்ன்னா வை வீடு இங்கிருக்குன்னா ஒரு ஒன்ற கிலோமீட்டர் தள்ளி தா வயல் இருக்கு
ஆஹ் ஆமாங்க பக்கத்துல அது வய ப்ப விவசாயோ பண்ற து வீடு எப்புடியு நீங்க ஒரு கா ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டராது நடந்து போயி தான ஆகணு
ஆஹ் எங்க அம்மா நா சொல்லவு என்ன பண்ணிருக் கு அந்த காண்டா வெளக்கு சொல்லுவாக அதாவது இந்த வயலுக்கு மருந் அடிச்சுட்டு அந்த டப்பா கீழ போடுவாங்க ஒரு டப்பா மாரி இருக்கு அந்த டப்பாவ்ல என்ன பண்ணுவாங்க திரிய வந்து நல்லா அந்த சணலு இல்லன்னா நூலு ஏதாச்சு நல்லா பெருசா நம்ம கை அளவுக்கு திருச்சு அதுக்குள்ளே நொழச்சி அத மண்ணெண்ணக்குள்ள போட்டு வச்சருப்பாங்க அந்த வெளக்கு அத கொளுத்திக்கிட்டு ஓட்னம்னா அந்த இது எவ்வளோ காத்தடிச்சானா அணையாது ப கை லைட்டு வீ ட்ல இல்ல போல சார்ஜ் இல்லையா இல்ல பேட்ரி இல்லையாந்தெர் ஏலம் எடுத்துக்கிட்டு போடி எங்கம்மா அங்கத் தனியா தொறந்து உட்டு இல்ல இல்லன் வச்சுக்கிடுங்க அவ்வளது பா அத உழுது அதுக்கு மருந்து கீழ ஒரம் போட்டு அதுக்கு தண்ணி கட்டி அதுக்கு நாத்து அந்த நெல்லு வாங்கி இவ்வளோ காசு வேஸ்ட்டா போயிரும்மே
ஆஹ் கரெட்டு ஆஹ் எவ்வளோ காசுங்க கண்டிப்பா
இதெல்லாம் பாதுகாத்து ஒரு இருவத்தி ஆறு நாள்ல அத புடுங்கி நம்ம நடணு
ஓ மறுபடியு அத புடுங்கணுங்களா
நாளைல மொளச்சிரு அந்த நெல்லு மூன் நாளைல மொளச்சிரு அது நம்ம போட்றமில்ல வெத நெல்லு அது வந்து மூணு நாளைல மொள் ஆஹ் மூணு நாளைல மொளச்சிரு அத வந்து இருவத்தி ஆறு நாள்லருந்து முப்பது நாளுக்குள்ள புடுங்கி நட்றணு நம்ம
ஆஹ் ம, மறுபடி புடுங்கி அதய நட்ட வெச்சர்னு
புடிங்கி அந்த வயல் ஃபுல்லா சொல்றோம்ல ரெண்டு மான் சொல்றன்ல எரநூறு குழி கிறன்ல அத அந்த இதுக்கு இத புடுங்கறதுக்கு முன்னாடிக்கே அந்த வயல வந்து உழுது அதுல உள்ள அந்த குப்ப கோலம் எல்லாத்தையு வாருவி இந்த தண்ணி ஊத்தி டிராக்ட்ரு உட்டு கு, இது பண்ணி அதுக்கு வந்து ஒரு மாவு ஆறு ஆளு ரெண்டு மாவுக்கு பன்னெண்டு பேர் நடவு நாள் அல கூப் கூப்பிடனும் நாத் வத்து பறிக்க ஆள் கூப்புடனு ஆ வரப்பு அந்த வெல்லாமே கூலிதா வரப்பு வெட்றதுக்கு ஆளு கூப்புடனு இந்த நாத்த அள்ளிகோணந்து போட்றதுக்கு ஆளு கூப்படனு இவ்வளவு ரெடி பண்ணனு அந்த நாத்த பறி பறுச்சி நாங்க நடறது குள்ளேயு ஆ அவ்ளோதுவு நம்ம பண்டி அந்த இருவத்தி ஆறு நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ள அந்த ஆளு கிடைக்களனா அந்த நெல்லு அந்த பயிர் வந்து வளந்துரு பெருசா போயிரு பெருசா போயிட் னா அந்த நாத்த பறிக்க போயில அருந்து புடு வேறு வந்து கீழருக்கோ மேல் தோக மட்டும்தா நம்ம கைக்கு வரோ
சேரி சேரி சேரி
பக்குவத்துக்கு நம்ம புடுங்கி அத வந்து அந்த இருவத்தி ஆறு நாள்ல நட் டு அதுலேந்து நம் நம்ம வந்து அது தண்ணி அந்த வந்து இ நடுறோ பாத்தீங்களா நட்றதுலேந்து அது இந்த வேர் ப ஊனி மொளச்சு வரனு பாத்தீங்களா தக் நம்ம வந்து சேத்துக்குள்ளதா அத வேப்போ புடுங்கி புடுங்கி அத சக சேத்துல வேப்போ அது வந்து வேரு புடிக்கிற வரையு அத பாதுகாக்கணு
அதா நீங்க சொல்ற மாரி ஃபஸ்ட் நாள் ஆரம்பிக்கிறதுல இருந் து ஆள் சேக்குறதுல இருந்து மருந்துல எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கனா நீங்க ரொம்ப ரெடியா வந்து எல்லாமே வச் வச்சிருக்கணு பணோ வச்சிருக்கணு தூக்கத்த எதிர்பார்க்க கூடாது
ஏறு உ கணக்கு பாத்தா இ இது அவு ஓ இது ஒலவு குச்சி கூட மின்னா மிஞ்சாது சொல்லுவாங்க அதுல எதுவுமே வருமானம் இ இது இருக்காது ஒண்ணுமே லா